க்கம் தோழிங்க ஆ நல்லா இருக்கப்பா என்ன பண்ணீட்டுருக்கீங்க
இப்பதா டிஃபன் சாப்ட்டே காலைல கோயிலுக்கு போயிட்டு வந்த இன்னிக்கு விசாகோ இல்லியா
அப்டிங்கா ஆமா இன்னிக்கு முருகருக்கு ம் ம் ம்
ஆம இப்பதா சா டிஃபன சாப்ட்ட சேரி தண்ணி பாட்டில் ஃபில் பண்ணின்டே ஏன்னா போற எடத்துலல்லா நமக்கு தண்ணி ஒத்துக்கறதுல்ல அதனால வெந்நீர் வெச்சு எடுத்துன்டே போயிட்டு ரேஷன் போயிட் ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கொஞ்சோ கட் ஆவுது வாய்ஸ்சு ஆ
ரேஷனுக்கு போனோ சேரி அதா உங்ககிட்ட பேசிட்டு போயிலா அப்டின்ட்டு ஃபோன் பண்ணேம்மா
சேரிக்கா சேரி எந்த கோயிலுக் போயிருந்தீங்க இன்னிக்கு
இங்க முருகர் கோவிலுக்கு போயிருந்தே அம்மா
ஆ ஆ இன்னிக் நா வழிபாடு இன்னிக்கு எப்டி இருந்ததுங்க இன்னிக்கு
ரொம்ப நல்லாருந்தது இன்னிக்கு பால் கொடோ எடுத்தாங்க காலைல காத்தால போ முடில என்னால அதனால இப்பதா போக முடிஞ்சிது
சேரி சேரி இல்ல இன்னிக்கு ரொம்ப விசேஷோ தா எல்லா ஊர்லயு எல்லாமே இப்ப
அதுக்கு அப்பறோ தா இந்த மாரி ஒரு அமைப்பு வருமா ம் அதனால தா யாருமே தவறாம இந்த கோயிலுக்கு போங்க சொல்றாங்க
அப்டிங்களா ஆமா இன்னிக்கு முருகருக்கு பிறந்த நாள் இல்ல பிறந்த நாளே இன்னிக்கு தா ஆவுறுது
இல்ல இந்த மாரி வைகாசில பௌர்ணமியோட இந்த நட்சத்திரமும் சே சேந்து வரதுக்கு பதினெட்டு வருஷோ ஆகுமா
அப்டிங்களா ஆ ஆ ஆ ஆ சேரி சேரி சேரி பரவால்ல முருகரோட பற்று உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாரி இருக்
நா பொறந்ததே அந்த ஊர் தானே அதனால எங்க அம்மாலா அந்த ஊர்லதா இருந்தாங்க அதனால பா பொறந்தது அந்தே ஊர்ல தா அதனால எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்
எவ் இவ்ளோ நாளா அந்த ம மயிலருகு கேட்டுனே இருந்தே அந்த நாட்டு மருந்து கடையில
ஆ
அதல்லா கொண்டு வந்து விக்கிறதில்லம்மா சொன்னா இன்னைக்கு ரோடு கிராஸ் பண்ணும் போது ஒரு குறுக்கள் வாங்கின்னு போனாரு திருப்பியு அப்டியே பேக் ல போய் மயிலரகு இருக்காப்பான்னே இருக்குமான்னா இவ்ளோ நாள் கழிச்சு இன்னிக்கு விசாகத் தண்ணிக்கு தா நா வாங்கணும்னு ஒரு அமைப்பு கொடுத்தாரு பாருங்க ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துது ஃபாஸ்ட் ஒரு ஒரு நிமிஷோ நினைச்சே அப்புறோ வாங்கிக்கலாம் அப்டின் நெனைச்சே வேண்டா வேண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்த உன்னா இது நம்ம கண்ல தென்படுறதுன்னா முருகர் நம்ம கூட இருக்காரு அப்ப நம்மளை இத வாங்குன்னு சொ
வந்து எந்தது ஒரு வழியில காட்டிக் கொடுப்பாருன்னா அவர் சம்பந்தப்பட்ட பொருளுங்களை எதுனா வாங்க வைப்பாரு அப்டி இல்லன்னா அவரோட பேர்ல எதுனா இப்ப முருகர்ன் இப்ப ஒரு ஆள் பேரு முருகர்னு வச்சு க்கீங்களா இன்னொருத்தரு பேர் செந்தில்னு வச்சுக்கீங்களா இன்னொருத் தரு சரவணனு வச்சு அவரு மூலியமா உங்களுக்கு ஒரு பொருள் வரு அட அதுதா அவர் காட்டி குடுக்கறதே வந்து நா உங்க கூட இருக்கறே நீங்க கவலப்பட வேண்டா என்ன மன ஊருக நீங்க கேக்குறீங்கன்றது வந்து நம்மளுக்கு
ஓண்ணு மேல இல்ல சும்மா கைய எடுத்து சேவிச்சே ஓம் ஸ்க்ரூம் ஸ்கந்தாய நமகானு சொல்லிட்டே இருந்தே கோவில்ல முருகர் லைன்ல நின்னு போறோ இல்லியா அவார்ப் போய் தரிசனம் பண்ற வரைக்கு சொல்லிட்டே இருந்தே அங்க போனதுக்கு அப்புறோ அர்ச்சகரு இல்ல ஸ்கந் தா என்ன மகன் சொன்னாரு
ஆ
நம்ப ஓம்ஸ் ரூம்ஸ் கந்தாய நமக சொல்லின்டே போற அவரு வந்து குயம் குமாராய நமக சொல்லிர்க்கிலா முருகா நமகனு சொல்லிருக்கலா அவரு ஸ்கந்தாய நமகம் சொன்னரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போய்டுது
ஆ ஆ
நா இங்க மனசுல நெனைக்கிற ஆனா அங்க அப்பப் சொல்லிட்டு வரே எ கண்ணெதுதாப்ல நீங்க எனக்கு அந்த வார்த்திய காதுல கேக்க வுட்டீங்ளே ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்டின் நனச்சுன்டே
ஆமா ஒரு டைம் இதே மாரி எனக்கு ஒரு இது நடந்தது து முருகர் அற்புதம் முதல் முதல்ல வந்து நானு அந்த முருகர கும்புட்றதுக்கு அப்பதா ஒரு கோயிலுக்குள்ள போயிருக்கே எங்கள்து வந்து குலதெய்வ வந்து ஆஞ்சநேயர் நாங்க புயோர் வெஜிடேரியனனாங்க ஆஞ்சநேயர் கும்பிட்றவங்க நாங்க செரி எங்க மாமியார் சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் கும்பிட்டா முருகருக்கு ஆகாது முருகர் கும்புடக் கூடாது அந்த மாரி பேசுவாங்க அவுங்க ஆனா எனக்கு முருகர் ரொம்ப புடிக்கு ரொம்ப புடிக்கு சேர் நா எப்மே கும்ட்டு வருது பொண்ணு எனக்கு என்னன்னா அன்னைக்கு அவ்ளோ மனசு கஷ் ஷ்டமா இருந்துது முருகா என்னமோ தெரியில உன்ன நெனைக்காத நாளே கிடையாது
ம்
தாரன் நெனச்சு உனுக்கு இன்னைக்கு வழிபட்ற எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு ஆனா எங்க வீட்ல இருக்கிறவுங்க இப்டி சொல்றாங்க உன்ன வழிவே பட கூடாதுனா என்ன நா எப்டி போவன் நனைக்கு போது நெஜமாவே எனக் கண்ல தண்ணி வந்திர்சு அன்னைக்கு அப்டியே அழுந்திட்டே நின்னுட்ருக்க கைல இருக்கிற வேல் வந்து விழுதுங்க நெஜாமாவே நானு வந்து அன்னைக்கு தா வந்து முருகர் வந்து இருக்கறாரு ஆன்றது வந்து உணர்ந்துட்டே இருக்கிறாரு பேசற்து கேக்குறாரு கண்டிப்பா நம் பேசுறது கேட்டுட்டு தா இருக்கர் நா பேசுறத கடவுள் கேக்கிறார்ன்றத அன்னைக்கு ஒரு நெஜம ஒரு ஆச் சிரியமான ஒரு விஷயமா இருந்தது அண்ணிலந்து ரொம்ப நம்பிக் கே எதுந்தாலு அவருகிட்ட ஒப்படைச்சிருவ அத பா நீ தா பாத்துக்குணு உ நீ
அதா இன்னிக்கி கலியுக இந்த கலியுகத்துல முருகரோட யுகம் தா நெறைய இருக்குமா முருகரோட ஆட்சி அப்புற வராகியோட ஆட் சி இவுங்கல்லா தா நெறைய இருக்குமா
க ஆமா அதுக்கேத்த மாரி நீங்ளு பாருங்க வாராகி அம்மனு அதிகமா அமஞ்சுட்டாங்க
ஆமா
அ முருகரு நெறைய அமைஞ்சிட்டாங்க எல்லாருமே வந் து முருகர் முருகர் முருகன்றந்து யார் வாயில கந்தான்ற வார்த்த வராது இல்ல சரவண பவான்றது வராதுனு வார்த்திகளே கெடையாது எப்பிடியா பட் டவுங்களு வந்து அந்த முருகருக்கு வந்து ஒரு ஆ அடிமையா ஆயிர்றாங்க ம் ம் ம்
ஹலோ
இரு ஆ ஆ கேக்குதுமா கேக்குதுமா கேக்குது வாய்ஸ் நல்லா கிளியராவே கேக்குது
ஓகே மேம்
அதுதா இந்த மாரி இன்சிடென்ட்ல உங்களுக்கு எதனா நடந்திருக்குங்களா இப்போ மயில் எறகு மாரி
இதாங்க பஸ்ட் டைம் எனக்கு இதுதா எனக்கு ஆனா ன நா வந்து வள்ளிமலை முருகர் கோவிலுக்குலா நாங்க டூர் போனோ ஒரு பத்து பத்து பேர் சேந்து போனோ ஒருத்தவங்க கூட்டின்னு போனாங்க
ம்
போற வழியெல்லா யாம் இருக்க பயமேன் ஒரு வாசகோ வண்டி பின்னாடி இல்ல அ செந்தில் ஆண்டவன் போட்டு ஒரு வாசகோ ஏதோ ஒரு முருகர் தொ தொடர்பான ஒரு
ஒரு வாசகம் கண்டே இருக்கு அ அ அ
வெளில எல்லா அ பாட்டு பாடலா அப்டின்ன போது ஒரு ஒருத்தி என்ன பண்ணா முருகர் பாட்டு எடுத்துட்டா டக்குன்னு அவ முருகர் பைத்தியம் அவளுக்கு முருகர் கண் எதுத்தாப்புலே தெரிவாரு அவங்க வீட்டுல அவ்ளோ பைத்தியம் அவ
ம்
அதனால டக் டக்குனு முருகர் பாட்டு எடுத்தா அப்பறோ அவ விட்ட எடத்துல இருந்து நாங்க கொஞ்சோ பாடினோ இப்டியே ஒரு சந்தோஷமா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்கள மறந்து வீட்டுக் கவலை எல்லா மறந்து ஜாலியா பேய்ட்டு வந்தோ
இந்த பக்கோ இப்ப முருகர் வந்து நூறு அடியில கட்டிருக்காங்க அந்த பக்கோ போயிட்டு வந்த போது நிஜாவவே தைபூசம் அன்னக்கி காமிஞ்சிச்சு எங்களுக்கு திடீர்னு டூர் தா நாங்களு இது பண்ணும் கரெக்டா அன்னைக்கே தைப்பூசமு அமைஞ்சிச்சு அன்னக்கு எனக்கு பொறந்த நாளு அப்பப்பா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தே போங்க போய்ட்டு பாத்துட்டு பஸ்ட்டு டைம் செல திறக்குறாங்க அப்படிக அழகு அழகான செல அவ்ளோ அழகு அப்டிய மெய் அழகு தா மெய் மறந்து அப்டியே நின்னுட்டேங்க அந்த கண்ணு வாய்ல்லா பாத்துட்டு மு என்னா அழகு அப்பா அப்பா அப்பான்ற மாரி அப்டியே நின்னுட்டே
ம்
ம் ம் ம்
இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசுனது நெறைய ஆன்மீகமே பேசும்போது அது வந்து ரொம்ப நல்ல புத்துணர்ச்சியா இருக்குமா
இருக்கு இருக்கு இருக்கு ஆமா
செயல்களும் மறந்து அந்த அ பே பேசப்படுற வார்த்தைகள் வந்து ரொம்ப எனர்ஜி இதுவா இருக்கு என்ன சொல்றது அ
ம்ந நிஜமாவே நல்ல ஒரு இதுதா
அதா
ஒ
நான் இன்னைக்கு எதிர்பார்கவே இல்ல ஏன்னா இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாரும் நேத்தி ஊருக்கு போயிருக்காங்க குலதெய்வம் கோயிலுக்கு
அ
நா வந்து எங்க வீட்டுல ஒரு சின்ன பூனை வளர்க்றோ ரெண்டு நாள்ல்லாரஅந்த குட்டி அப்ப அவன் சாப்டாம இருந்தா செத்து போயிடு அதனால நா வரலப்பா நீங்க எல்லா போங்கோனு அம்ச்சு விட்டுட்டே இப்ப காலையில கூட அவகிட்ட சொல்லிட்டு நீ கொஞ்சோ தூங்குமா நா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறே சொல்லிட்டு தா போனே இல்லைன்னா போ உட மாட்டா
எங்க வீட்லயு பூனயு பூனை இருக்காங்க
ஆ
ரெண்டு பேர் இருக்கறாங்க ஒயிட் ஒயிடி ஒண்ணு பிளாக்
இவ்ளவு ஓயிட்டி தா இவள ஓயிட்டி தா கூப்பிடுவோ நாங்க
ஆ ட்டு ஒயிடி டி டி னு கூப்புடுவோ ரெண்டு வேற ஊறு சுத்திட்டு வருவாங்க சாப்பாடுக்கு
ஆ
கத்திட்டு வருவாங்க அங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே கத்திட்டு வருவாங்க
இது இல்லாம எனக்கு வாசல்ல ஒரு மூணு பூனை வரு அவங்களுக்கு வந்து டெய்லி மூணு வேலை சாத வச்சுடுறே
ம் ம்
சாப்ட்டுட்டு போயிடுவாங்க
வாயிலா ஜீவனங்களுக்கு வளக்கறது வந்து நிஜமே ஒரு புண்ணியமான ஒரு விஷய தா ஆ ஆ
நா நாளைக்கு நமக்கு என்னவோ தெரியாது
ஆமா
ஆனா இன்னைக்கு நம்ம கண்ணு எதுதாப்புல இந்த ஜீவனுக்கு நீதா படியலக் கனு கடவுள் உத்தரவு போட்டு
ஊத்துரவு போட்டாரு ஆமா
நாம அதுங்களுக்கு படி அழைக்குறோ அவ்ளோ
ஆமா நா ஒரு நேரத்துல மறந்துட்டேன் படுத்துட்டேண்ணா சாப்பாடு கொடுக்காம படுத்துட்டேண்ணா ஆ எங்க வீட்டுக்கரு உள்ள வரும்போதே கம்ப்ளைண்ட் பண்ணிடு சாப்பாடு இல்லியாடா அப்டின்னா ஆ அப்டி ஒரு கத்து கத்து
அத அத அதா இப்ப இப்ப என்னோவோ ஒரு ப ஒரு மாச மா எங்க பூ னே என்ன பண்றா ஒரு நாள் நான் என்ன பண்ணே தே இவ்வள ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டு வீடு எல்லா மொழுகி அப்பறமா எல்லா கதவு திறந்து உட்டே நா எங்க பெரிய தம்பி வந்த உடனே உ உ ஆ உ
ஆ கத்துது சத்த ஆ
அவனுக்கு பயமா போயிடுத்து என்னமா சொல்ற எனக்கு புரியலமா என்னமா சொ சொல்ற என்னமா சொல்ற அப்டிங்கிறா ஏனா அவனுக்கு ஒரு தடவை இடது கால்ல ஏறி ஏறி இறங்கினான் நா சொன்னே தம்பி போகாத அது ஏதோ ஏறி ஏறி இறங்குது இடது கால்ல பண்ணக்கூடாது போகாதே தம்பி சொன்னே இல்ல அது அதெல்லா ஒன்னு இல்ல நா மூட நம்பிகை ன்ட்டு போனா பத்தாவது நிமிஷத்துல ஆக்சிடன் ஆயிடுச்சு
ஐயையோ ஆ ஆ ஆ
இறங்கி ரோடல நின்னு தா ஆ நாலு சக்கர வாகனத்துல போயிருந்தா வண்டி ஓரமா நிறுத்திட்டு டூலைட் போர்டு போட்டிருக்கே ரோடு கிராஸ் பண்ணி நின்னான் எங்க இருந்த ஒருத்தன் பல்சர்ல வந்து அடி பானா கால்லையே
அடேங்கப்பா ஆ ஆ இடது கால புடிச் வெச்சாவெ பூனைங்க வந்து அதுங்களுக்கு தெரியூ அவங்க கண்ணுங்களுக்கு வந்து நாய்க் கண்ணுங்களுக்கை பூன கண்ணுங்களுக்கூ வந்து
மா சொன்ன நம்பனும்மா அதாவது இவங்க என்ன நெனச்சுக் கிறாங்க நா பூனையோட ரொம்ப அப்டியே ஒன்றி போயிட்டே
ஆ
அதனால பூன பேசுறதுெல்லா எனக்கு புரியுது இதெல்லா சும்மா அப்படி நென்ச்சிக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியூ பட்டாதா தெரியூ
அ நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரோ ஒரு முடிந்ததுன்னு நினைக்கிறே பாருங்க
ஆ அப்படி சொல்ல கூடாது ரொம்ப நன்றி ஆ மீண்டும் தொடருவோ ஓகேவா செரி
நன்றிப்பா ம்
நன்றிம்மா இருக்காது